உம் எப்படிருக்கீங்க நல்லா இருக்கே சாப்பிட்டீங்களா ஆஹ் சாப்பிட்டே தோழி என்ன சாப்பிட்டீங்க
உம் கயிர் சாததோ தா தோழி சாப்பிட்டே தயிர் சாதம் மாம்பழம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நா சாம்பாரு கர்ணக்கிழங்கு ஃப்ரை ஏன் இவ்ளோ சிம்பிளா இன்னிக்கி
கொஞ்சோ வெளியே போற வேல இருந்துச்சு தோழி வந்து வந்து லேட் ஆயிருச்சு அதனால சிம்பிளா செஞ்சு கொழந்தைகள ஊட்டுடு தூங்க வெச்சுட்டு நானோ அதே சாப்டே தோழி
செரி செரி தோழி இப்ப நைட்டுக்கு செய்ணுமா நைட்டுக்கு அதே தான
ஆமா தோழி நைட்டுக்கு செய்யுனு தோழி கறி கொழும்புதா எதது போய் செய்யலாம்னு இருக்கே
உம் கறி கொழும்பு
வெறு ஒரே ஒரு கறி கொழம்பு ஒயிட் ரைஸ் அவ்வளதா வைத்துக்காக அந்த ஒரு டைம் எப்படி செய்யோனா முருங்காருந்தா முருங்கால செய்லா அப்படி இல்லன்னா கொஞ்சோ கா ஆன என் வெங்காயோ அஹ் தக்காளிலா போட்டு அப்படியே அரைச்சு கூட செய்யலா கொஞ்சோ மெலகு சீரகலா போட் டு
ச செரி செரி இப்ப நீங்க எப்டி செய்யலானு இருக்கீங்க தோழி
நா முருங்கா சொல்லியிருக்கே அம்மாகிட்ட வாய்ண்டு வாங்கிட்டு வந்தா அது செய்வே அப்படி இல்லைன்னா கிரேவி தா தோழி செய்யணு வாங்கிட்டு வர்றதுக்கு ஆள் இல்ல தனியா இரு கேனா அதனால சின்ன சின்ன கொழந்தைங்க வெச்சிட்டு கேன் அதனால நா போயிட்டு வாங்கி வர முடியாது
செரி செரி தோழி
வந்தாஸ் அப்படி இல்லைன்னா கிரேவிதா செய்யணு தோழி
செரி செரி தோழி அ நைட்டு எதுவுமே இல்ல தோழி சாம்பார் செஞ்சுட்டாங்க முட்ட பொடிமாஸ் தா
செரிங்க தோழி என்ன சொல்லி ரொம்ப சிம் சிம்பிளாருக்கு
ஆமா தோழி ஏன்னா ஒன் வீக்காவே மட்டன் அண்ட் சிக்கன் அந்தமாரிதா சாப்டு ரொம்ப போ
ஆமாமா பண்டிகைலா போணத போனதால செரிங்க தோழி செரி
முட்ட சாப்புல்லா
செரிங்க தோழி உங்களுக்கு புடிச்சது ஏதாது ஒண்ணு சொல்லுங்க தோழி சமைக்கிறது நல்லா என்ன சமைப்பீங்களோ அது சொல்லுங்க தோழி நானு ஒருவாட் ட்ரை பண்ணி பாக்குறே
பே தெரிலனா செஞ்சு பாக்கலா அப்படின் தா
உங்களுக்கு என்ன நல்லா வரும் நான் இது செஞ்சா இதுதான் ஸ்பெஷலிஸ்ட்டு இதுதான் எனக்கு அதிகமா செய்ய சொல்லுவாங்க எங்க வீட்ல அந்த மாரில்லாம் என்ன டிஷ் தோழி
அப்பிடிலாம் சொல்லிருக்காங்கலானு நானே யோசிக்கிறேன் நேத்
என்ன தோழி இப்டி சொல்றீங்க கல்யாணம் ஆயிட் கல்யாணம் ஆய்டுச்சா தோழி
எஸ் இ டி சி
அஹ் கல்யாணம் ஆய்டுச்சு இது உங்க வீட்டுகள் உங்க வீட்ல அம்மா வீட்ல மாமியார் வீட்லல்லாம் சமச்சிருப்பீங்க பின்னாடி சமச்சிற்பிங்க அஹ் இது நல்லா சமைக்கிறியே தோ அப்டின்னு சொல்லிருக்காங்களா தோழி உங்களுக்கு
மத்த படி எதுமே இல் இல்ல என் ஹஸ்பண்ட்க்கு என்ன சமைச்சாலும் நல்லா இருக்கு அது தான் சொல்லுவாங்க இது நல்லா இருக்கே இன்னொரு வாட்டி செஞ்சி தா அது உண்மதான் வேற வழி நானே கேப்பேன் ஏதாவது நல்லா இருக்கா
அடுத்த வாட்டி சமைச்சி குடு
இல்லையே அவுங்க வீட்ல வந்து என்ன விட ரொம்ப மோசம் சமைக்கறதுல அ
அப்டியா அதுனால நீங்க எப்டி செஞ்சாலும் நல்லா இரு
அஹ் ஆமா நான் கேப்பங் உங்களுக்கு ஏதாவது புடிச்சிருந்தா சொல்லுங்கன்னாங்க ஏன்னா அது என்ன செஞ்சாலும் ஓகே தான் அவருக்குன்னு புடிச்சது எதும் சொல்ல மாட்
உங்க கொழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன புடிக்கும் சொல்றது இல்லையா அம்மா இது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்லி
இவுங்களே குட்டி குழந்த இப்பதான் பொறந்திருக்காங்க அதுக்கப்
செரி செரி இப்பதான் பொறந்திருக்காங்களா தோழி செரிங்க தோழி செரிங்க தோழி என் கொழந்தைலாம் அடிக்கடி புளிசோறு புளிக்கொழ்பு தான் செய்ய சொல்லுவா என் என் பொண்ணு மீன் கொழம்பு தான் செய்ய சொல்லுவா ஏன்னா நான் நல்லா செய்வேன்னுச்சா அவளுக்கு புடிக்கும் நான் என்ன புளி குழம்பு சொஞ்சாலும் அவளுக்கு புடிக்கும் ஆமா நாலு வயசு ஆகுது என் பொண்ணுக் கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட செய்றேனா கூட எனக்கு கத்த ஆரம்பிச்சிருவா எப்பவுமே இதயே செய்றிங்க புளி கொழம்பு செய்ய மாட்டீங்களா அப்டின்னு சொல்லுவா புளிக்கொழம்பையே செஞ்சிட்டு இருந்தா என்னோடப் புதுசா சாம்பார் செய்ய மாட்டியா எப்பவு புளி கொழம்பே செய்றியே நீனு
கரெக்ட்டா இருக்க போது உங்க புருஷனுக்கு உங்க பொண்ணுக்கு
ஆமா ஆனா ஏம் பொண்ணுக்கு நா செய்றது புளி கொழம்புதா ரொம்ப புடிக்கு மீன் மீன் போட்டு புளி கொழம்பு சாப்புடுவா அவளுக்கு புடிச்சத செஞ்சா அது கொழம்பு என்ன இருந்தாலு நீங்க உள்ள கொழம் போட்றீங்களோ இல்ல முருங்கா போட்றீங்களோ இல்ல மீன் போட்றீங் ஆனா புளி கொழம்பு மதியொ சாப்ட்டா புளி கொழம்பு நைட்டு ஒ சாப்ட்டா புளி கொழம்பு மறுபடியு அடுத்த நாள்
சாப்புர்றான்னா ஆ சாப்புர்றானா செஞ்சி குடுக்கலா இல்ல இப்ப கேட்டு சில பசங்கள் சாப் ப்டாம இருப்பாங்கல்ல
ஆமா ஆமா தோழி ஆமா தோழி அவளுக்காகதா தோழி நா செய்வே அடிக்கடி அதா செய்வே எங்க வீட்ல கேப் பாங்க என்னா நீ இப்டி தெனமு செய்றியே இந்த மாரி கொழம்பு ஏம் பொண்ணுக்காக நா செய்ற அப்டிதா சொல்லுவ நா இப்போக் கூட ஒரு வாரமா நா புளிக்கொழம்பே செய்யல நேத்துலேருந்து கேக்க ஆரம்பிச்சிட்டா என்ன‌ புளிக் கொழம்பு செய்ல புளிக் கொழம்பு செய்ல நாளக்கி தா மீன் வாங்கி வச்சி மீன் கொழம்பு செய்யலானு
எப்டி செய்வீங்க நீங்க புளிக் கொழம்பு
நாங்க நா வந்து வதக்கிலா செய்ய மாட்ட தோழி நா வந்து அரச்சிதா செய்வ ம் ஜார் ஜார்ல ஆமா மிக்ஸி ஜார் ல வெங்காயொ தக்காளி தேங்கா கொஞ்சொதா ரொம்ப போடமாட்ட தேங்கா அளவுதா போடுவ கொத்தமல்லி கருவேப்புல கொஞ்சொ பூண்டு அ சேத்து நல்லா அரச்சிட்டு புளி நல்லா கரச்சி நல்லா அதுல மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெ கலந்த மெளகா தூள் கார மெளகா தூள் அதெல்லா அதிகமா செஞ்சா கொஞ்சொ டேஸ்ட்டு நல்லா நல்லா இருக்கு அது கொதிக்க வச்சதுக்கு பிறகு மாங்காவு மீனு மீன் கொழம்பு ரெடி இல்ல அத் அதுல உருள உருளக்கெழங்கு வதக்கி செய்யணு உருளக்கெழங்கு கொஞ்சொ வெங்காயொ வதக்கி அந்த பேஸ்ட் அரச்சி வச்சிருக்குள்ள அத போட்டுட்ணு
செரி செரி செரி செரி இப்ப வந்து எல்லாமே நீங்க எல்லாமே சேத்துதா சேத்து அப்டியே அடுப்புல வச்சுடுவீங்களா
ஆமா மீன் கொழம்புக்கு அப்டித்தா தோழி செய்யணு மீன் கொழம்பு மட்டும் அப்டித்தா செய்யணு உருள கெழங்கு இது ஏதாது வேற ஏதாது காய்கறி கொழபுக்கு அப்டி பண்ணுனா கொஞ்சம் வதக்கித்தா பண்ணணும் ஏன்னா அதுக்கு பேஸ்ட் வேற டேஸ்ட்டு வேற அத் துனால அந்த மாரி வதக்கிப்
ஆ இன்னு என்னென்ன போட்டு நீங்க செய்வீங்க புளி கொழும்பு
என்ன தோழி புரியில
இன்னு என்னென்ன போட்டு புளி குழம்பு செய்வீங்க இப்ப நீங்க சொன்னீங்க உருளக்கெழங்கு அது ரெண்டு
உருள கெழங்கு அதுக்கப்பரோ வந்து எலும்பு இருக்குல்ல மட்டன் எலும்பு மட்டனு போடலா மட்டன் எலும்பு போடலா அதுவு ஆ இன்னொன்னு என்னா என்ன சொல்றது அது பி ம் கருண கெழங்கு மாரி இருக்குமெ அது சின்ன சின்னதா அது போட்லா அது போட்டு செய்யலா நல்லாருக்கு அதுக்கப்பரோ முருங்கா போட்டு புளிக்கொழம் போட்ட நல்லா இருக் முருங்க முருங்கக்கா உருளகெழங்கு அது ரெண்டு சேத் து போட்டா அது ஒரு டேஸ் டு இருக்கு அந்த மாரில இருக்கு தோழி நிங்க எல்லா என்னா செய் ட்டு
நா ஆஹ் நாங் நாங்க எங்க வீட்டுல நறைய பேர் இல்ல மூன் பேர் நாலு மூன் பேர் தான்ல அதுதா அந்த மாரி செஞ்சா அதிகமா இருக்கு ந்த நா வதக்கிதா செய்வே அதிகமா எப்பமே அதா மீன் போட்டு காரக்கொழம்பு உருள கெழங்க என்ன கொழம்
ஆமா அது ஒரு காரக்கொழம்பு ஒரு டேஸ்ட் இருக்கு அதுக்கு பிறகு ஒரு டேஸ்ட் வச்சிருக்கோ இப்ப அடச்சீட்டு பெறகு ஒரு டேஸ்ட் இருக்கு தோழி
ஆஹ் ரொம்ப காஸ் ரொம்ப நாள் எப்பயாச்சுதா அவுச்சி ஆசைய முன்னால இந்தமாரி அவிச்சி செய்வே இல்லனா வந்து வதக் தா செய்வோ
அப்டியா
ஆ இன்னு நெறைய வேஸ்ட் பண்ணக் கூடாதுல நம்ம
ஆமா ஆமா அப்றோ அந்த நோம்பு டைம்ல ஒரு கஞ்சி செய்வாங்னு தோங அது மட்டு கொஞ்ச ரெசிபி சொல்லி தர முடியுமா அது செய்ய தெரியாது ரெசிப் கஞ்சி நோம்பு கஞ்சி ரெசிப்பி
ஆஹ் அதுவா ஈஸிதா அது சில பேர் வந்து பிரியாணி அரிசில கூட செய்வாங்க சில பேர் வந்து ரேஷன் அரிசில கூட செய்வ் வாங்க
திருப்பதி
அது வந்து ஃபஸ்டு அரிசி ஊற வெச்சு காய வெச்சு பொங்க அளவ் காய வச்சு நீங்க பாக்ஸ்ல போட்டு வச் ச்சரனு கொஞ்சோ யூஸ் பண்ணலா எப்ப நீ உங்களுக்கு தேவையோ அப்போ சும்மா கொஞ்ச அரிசிதா ஒரு கைப்பிடி அரிஸ் சி மிக்சில போட்டு கொற கொறப்பா அரிச்சிட்டு ஊற வெச்சுடுங்க அதுக்கப்பறம் நம்ம எப் ஃபுல் பிரியாணி செய்வோல்ல அதே ஸ்பைசஸ் தா எல்லா ம் வெங்காய தக்காளி
அப்போ அதுல ஏதோ சிறு பருப்பெல்லா போடுவாங்கன்னு ஒருத்தங்க சொன்னாங்க அத நீங்க அதெல்லா போட மாட்டீங்களா தோழி அலோ தோழி கேக்குத் தோழி ஹலோ ஹலோ ஹலோ